ஹலோ
ஆ சொல்லுங்க சிஸ்டர்
கேட்குதுங்களா நா பேசுறது
ஆ கேக்குது கேக்குது
எனக்கு கொஞ்ச சவுண்ட் உங்க சவுண்ட் கேட்கல சிஸ்டர் அதுல உள்ளுக்குல இருந்து பேசுற மாரி கேக்குது
கேக்குதா
அதாங்க உள்ள இருந்து கேக்குற மாரி கேக்குது கிளியரா கேக்கல ப்ளூடூத் எதுவு போட்ருக்கீங்களா
ஆமா ஒரு நிம்ஷோ இரு
கவனமா கேக்க வேண்டிதா இருக்கு என்ன சிஸ்டர் மெசேஜ் பண்ணிருந்தீங்க அதா சேரி என்னனு கே
கேக்குதா
அதா சிஸ்டர் அதே மாரி தா இருக்கு
இப்ப கேட்குதா ஹலோ
அஹ் கேக்குது கேக்குது சொல்லுங்க சிஸ்டர் மெசேஜ் பண்ணிருந்தீங்க
ஆமா ஆமா சிஸ்டர் அதுதா ஆர்டர் தா ஆர்டரு குடுக்குறதுக்கு தா அன்னைக்கு ஒன்னு கேட்ருந்தல்ல அந்த ஐப்ரோ இது
ஆமா அது வந்துருச்சிங்களா கஸ்டமருக்கு
எது அந்த குர்த்திய சிஸ்டர் அந்த குர்த்தி இன்னு போவேல்லயே போகல சிஸ்டர்
செரி நா செக் பண்ற செக் பண்ற செக் பண்ற டிராகிங் இருக்கு செக் பண்ற
ஆ கொஞ்ச
என்ன இது கேட்டது வந்து இது ஆர்டர் பண்ணணுமா இன்னைக்கி ஐப்ரோ
ஆ ஆமா மா ஆமா ஆமா ஆமாம மா நா உங்களுக்கு அதோட பிச்சருமே அமுச்சுட்ட நா உங்களுக்கு
ஆ செரிங்க சார் அட்ரஸ் ஃபுல் டீட்டெயில் அனுப்பிச்ட்டு அமோண்ட் பே பண்ணுங்க நா அப்போ நா புக் பண்ணிட்ற
ஆ ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே
ஆ என்னாச்சு ரொம்ப நாளா மெசேஜ் பண்ல எதுமே பண்ல
ஆமா சிஸ்டர் எங்க கொஞ்ச பிஸி வீட்ல வேற பெயிண்ட் அடிக்கறாங்களா வேல போய்ட்டுருக்கு
அப்டியா சொந்த வீடா சிஸ்டர் உங்களுக்கு
ஆமா ஆமா சொந்த வீடு தா
அஹ் இப்போ மறுடியு பெயிண்ட்ல்லா அடிச்சு ரீஜென்ரேட் பண்றீங்களா வீட்ட ஆ
இல்லல்ல அவுங்க தம்பிக்கு மேரேஜ்னால ஃபிக்ஸ் பண்ணிருக்குனால அடிக்கிறாங்க
ஓ செரி செரி என்னாச்சு உங்களுக்கு கொழுந்த பொண்டாட்டி வர போறாங்களா உங்க வீட்டுக்கு
ஆமா
என்ன பாத்தீங்ளா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அவங்கள லவ் மேரேஜ் ஆ செரி செரி ஏக்கனவே நீங்க தனியா தானே இருக்கேன் சொன்னீங்க
அது மேல நா தனியா இருக்கே அவங்க வந்தா கீழ தானு இருக்க போறாங்க அவங்க வீட்ல இன்னு பேசல அவுங்க வீட்ல எதோ செப்டம்பர் மன்த் தா வர்ணு அப்புடின் சொல்லிருக்காங்க போல பேசர்துக்கு
ம் ம் ஒரே என்டர்டைமண்டா இருக்க போது உங்களுக்கு நீங்க வெர்ஸஸ் ஒங்க கொழுந்தன் வைய்ஃபு
முன்னாடி எங்க மாமியார் கிட்ட நல்லா பேசுறாங்க
ஆஹா அததா நா சொல்றே ஒரே என்டடெய்யின்மெண்டுதா உங்களுக்கு
போவோ அப்டே
அ பண்ண காம்ப்ளெக்ஸ் நெறைய வரு ஆ ஊ அப்டீன்ட்டு
ஆமா ஆமா ஆமா ந நம்ப வந்து ஒதுங்கிக்கணு சிஸ்டர் நம்ப வந்து நம்ப வேலய பாத்துட்டு ஒதுங்கிக்கணு அவ்ளோதா
ம் அவுங்கிட்டேயு பேசிக்கோங்க மாமியார்கிட்டேயு பேசிக்கோங்க உங்க வேலய நீங்க பாருங்க
பேச மாட்டே அது கல்யாண புது ஸ்டார்டிங்கிலே கொஞ்ச சண்ட வந்து அப்பத்துல இருந்தே எங்களுக்கு கல்யாண ஆயி ஃபைவ் இயர் சிஸ்டர் ஆகுது ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ்சு அப்போத்துல இருந்தே நா பேசல சிக்ஸ் இயர்ஸ் ஆயிர்ச்சி நானு எ மாமியாரு பேசி
அப்ப அப்பவே நீங்க தனியா
தனியாலா வரல சிஸ்டர் அவுங்க கீழ இருக்காங்க நாங்க மேல இருக்கோ சேம் எல்லாமே ஒண்ணுதா கீழ இருக்கிற மாரியேதா மேல ஆனா லஞ்சு மட்டு கீழே
அவுங்க சமப்பாங்களா
அவுங்கதா பண்ணுவாங்க நா எத்துமே பண்ண மாட்டே ஒரு சண்ட வந்துச்சா அதுனால நாங்க எதுவுமே நா எதுமே பண்ண மாட்ட சொல்ட்டு இவரு கிட்ட சொல்லிட்டே கீழல்லா போய் என்னால பண்ண முடியாது அப்டின்னு இதா சாக்குன்ட்டு நா எதுமே நா பண்ல ஆனா அவுங்க பின்னாடி பேசிருப்பாங்க நம்ப்ளுக்கு என்ன தெரியு பேசதா செய்வாங்க
ஆமா ஆமா இப்ப அவுங்க வந்தா அவுங்க அட்ஜஸ் பண்ணி ரெண்டுபே உங்கள வெறுப்பேத்துறதுக்காண்டியே அவுங்க நல்ல விதமா இருப்பாங்க பாருங்களே
ஆமா ஆமா இருக்குலா செகண்ட் வந்துட்டோன்ன ஆனா எம்மாமியார் வந்து இல்ல சிஸ்டர் பேசுவாங்க எதாச்சு ஒரு ஃபங்ஷன் டைமு அத எடுத்து வை இது பண்ணு அப்டின் சொல்லுவாங்க யார்னா இப்போ நாங்க வெளியில‌போறோன்னா பேசுவோ யார்ன்னா வந்தா எதாச்சு இ பண்ணோ ஆனா தனியாலா இருக்கும் போதுல்லா நா பேஸ் மாட்ட அவுங்களு பேச மாட்டாங்க நானு பேச மாட்டே டச் கெடையாது ஆமா ஆமா அங்கிள் கிட்ட பேசுவே
ஆ சில பேருக்கு அப்பிடிதாப்பா செட்டாவு சில பேருக்கு செட்
ஆ ஆக்சுவலா எனக்கு எ மாமியாருக்கு செட் ஆகாதுன்னு தா சொல்லிருக்காங்க ஃபஸ்ட்டே
நீங்க எப்டி லவ் மேரஜா அரேஞ்ச் மேரேஜா
லவ் மேரேஜ் தா ஆஃப்பிஸு ஒரே ஆஃப்பிஸு அதனால்தா இவரு சைலன்டா இருக் கரு அதனால் தா இவுரு சைலன்டா இர்க்காரு இவுருமே சிஸ்ட ர் எந்த இதுவு ஆ இதப் பண்ணாத எ வீட்ல யாராச்சு இல்லான்னாதா என்னைய சமயல் பண்ணுன்னு சொல்லுவாரு இது மத்தபடி அதெல்லா எதுவு சொல்ல மாட்டார்
அ அ அ தம்பி என்ன பண்றாங்க வேலைய ஸ்கூல் போய்ட்டானா
ஸ்கூல் போயிட்டா சிஸ்டர் நா அதா நேத்துல இருந்து வேற ஸ்கூல் சேத்துட்ட பெரிய ஸ்கூல்லு இது அன்னை ஒயலட்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஹேப்பி கிட்ஸ்னு சொல்லிட்டு இருந்துச்சு கிட்ஜி ஸ்கூலு இப்ப வந்து வேற ஸ்கூல்
செரி செரி செரி அதா இப்ப தம்பிக்கு சாப்பால்லா வேணும்னா நீங்க அரேஞ்ச் பண்ணுவீங்களா இல்ல கீழதா தா சா
இப்ப வந்து டுவெண்ட்டி ஃபிப்து வரைக்கு அவனுக்கு ஆஃப் டே தா டுவெல் ஃபிஃப்டினிக்கு விட்ருவாங்க
சேரி
அப்புறமேட்டு வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்துலலருந்து லன்ச்சு நா தா ப்ரே பிரிப்பர் பண்ணணு கீழ தா பண்ணணு ஆஹா சிஸ்டர் ஆண்டி வந்து பண்ணி வச்சிருவாங்க இப்ப நாயு வனுக்கு ஸ்கூலுக்கு கட்டி தரணும்னா நான் தா பண்ணனு
ஆ புரியுது பு
ஆ நா மட்டு ஏதாச்சு பண்ணி விட்டு அவனுக்கு கட்டி குடுத்துட்டு ஏதாச்சு இது இல்ல காலையில டிஃபன் மாரி சாப்ட்டு வேன் வச்சிருக்கே செவன் ஃப்ட்டி டு எயிட் அந்த மாரி வந்துரு வந்துட்டா அமுச்சு வுட்ற வேண்டியிதுதா ஐயோ இன்னைக்கு லன்ச் கூட நா கட்டித்தரல சிஸ் டர் அதுக்கே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு காலையில இருந்து இவங்கிட்ட எழுப்பி குளிப்பாட்டிட்டு இவனுக்கு ஸ்நாக்ஸ் கட்டி குடுத்துட்டு தோச ஒன்னு ஊத்தி அவரு அவங்கதா கட்டி தராங்க அவ்ங்க அம்மா
ஓ
அவங்க கட்டி தந்துருவாங்க ஒரு ஒரு டைம் எடுத்துட்டு போ மாட்டாரு ஹோட்டல்ல சாப்ட்டுருவாரு அந்த மாரி அந்த மாரி பண்ணுவாங்க
சேரி சேரி ம் அப்றம் ஆர்டர்லா நீங்க எங்க சிஸ்டர் குடுக்குறதே இல்ல
சிஸ்டர் சிஸ்டர் ஆர்டர்ஸ் வரறது இல்ல சிஸ்டர் நானே இந்த ஐப்ரோ இருக்குல்ல இந்த அவ்ங்க வந்து ஆக்சு சுல நாளைக்கு தா தரேன்னு சொன்னாங்க நாளைக்கு பண்ற பே பண் றே அப்புறமே நா சொன்னன் சிஸ்டர் இது ஸ்டாக்கு அவுட் ஆயிடும் நீங்க இன்னைக்கு பண்ணிடுங்க ஆஃபர் முடிஞ்சிடு ஆபர் முடிஞ்சிடு அதனால சொல்லிட்டு நீங்க கொஞ்ச பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு நானு
ஓ சேரி சேரி ஆனா எனக்கு நீங்க ரெகுலரா எப்பவுமே ஆர்டர் குடுப்பீங்க இப்ப குடுக்குறதே இல்ல
அதுதா அதுதா எனக்கு ஆர்டர்ஸே அவ்ளவா வரது இல்ல
எனக்கு உங்கள மாரி ரீசல்ஸ் குடுத்தா தானே எனக்கு ஆர்டர் வரு நீங்க கூட
ம் உங்களுக்கு வருதா சிஸ்டர் ஆடர்ஸ்லா
அதா சிஸ்டர் வேற இந்த மாரி யாராவது ஒரு ஆள் நின்னா போடுவாங்க கொஞ்ச ரருதா ரெகுலரா வருதுன்னு சொல்ல முடியாது
ஆ அதா வாரத்துல த்ரீ டைம்ஸ் வருதா
ஆ வருது
ம் எனக்கு அப்டிதா சிஸ்டர் வரு ஏதாச்சு நா போடுவ எதலாச்சு எடுத்து அது அவங்க அப்டியே கேட்பாங்க அவ்ளதா அது தந்துருனு இந்த மீ ஒரு கஸ்டமர் இருக்காங்க இதுக்கு அவுங்களா கேப் பாங்களா அதனால தா நா அத உங்ககிட்ட குடுத்துருவே மீஷோல இருந்து நீங்க எத்தாந்துருவீங்கள ஏங்கிட் மே மீஷோ இருக்கு சிஸ்டர் எனக்கு சோம்பேரி அத போட்டு டைப் பண்ணி இது பண்றதெல்லா அதனால தா நா உங்ககிட்ட செரி உங்களுக்கு ஏதாச்சு இதுவாகணுன்னு சொல்ட்டு உங்ககிட்ட குடுத்துறது
இது ஒரு வேலன்னு சொல்ட்டு இத எங்கிட்ட நீ குடுத்து வச்சிருக்கீங்க அப்றோ எப்டி நீங்க வந்துட்டு லாபம் பாக்க முடியு அதா அப்றோ எப்டி நீங்க லாபம் பாக்க முடியு இப்டி இருந்தா கேக்ற நா சிஸ்டர் கேக்குதா
சிஸ்டர் கேக்குதா
கேக்குது சிஸ்டர் எனக்கு கேக்குது உங்ளுக்கு கேக்குதா ஹலோ
ஹலோ ஹலோ
சிஸ்டர் எனக் கிளீனா கேக்குதுப்பா
ஆ சொல்லுங் சா இல்ல இல்ல சிஸ்டர் என்னோட ப்ளூடூத் வந்து கட் ஆயிடுச்சு அதுல போது காலு ஆஹ சேர் சேர் சேரி ஆ சொல்லுங்க சொல்லுங்க
ஆரம்பத்லே சொன்னே இது ஏதோ பிரச்சனையா இருக்குன்டு எடுக்காம
அப்றோ
ம் என்ன மாதிரி ஆடர்ஸ் உங்களுக்கு வருது சிஸ்டர் இப்ப சாலிஸ்னு வச்சுகோங்ளே செட்டிநாடி
சாரீஸ் தா சிஸ்டர் சாரீஸ் வரு எனக்கு ஜுவல்ஸ் நெறைய வரு சிஸ்டர்
ஆ ஜுவல்ஸ்சு நீங்க என்ட ஒண்ணு கூட ஆடர்
ஆ நானு டேரக்டா வச்சு இருக்கு என்னோக்கு டீலரு நா அவுங்ககிட்ட அப்டியே குடுதுறது ஏதாச்சு அவுங்களா கஸ்டமர் கேட்டா உங்ககிட்ட ஏதாச்சு குடுப்பே அவ்வளதா மத்தபடி டேரக்டா நா வா போட்றேல அதுவே வந்து ஓகே அப்டின்ட்டு சொல்லிடுவாங்க எனக்கு அதுதா சிஸ்டர்
போகுது அப்டினா என்ன மாரி சாரி
அதுதா இந்த இந்த பாட் ஆ சாரீஸ் அதா இந்த சில்க் சாரீஸ்சு ஆனா நீங்க போடறந்தா நானு போடுறே டரைக்டா இது பண்றது தா நீங்களுமே அத போடுவீங்க நா போடுறத
ம்
எ குரூப்ல இருக்கீங்களா சிஸ்டர்
யாரு குரூப்ல
ஏ குரூப்ல
இல்லியே லிங்க் அனுப்புங்க வேணா ஜாயின் பண்ணி
சேர் சேர் அனுப்
ஆ நானு உங்களோட கடை சொல்லி ஷேர் பண்ணுவீங்ளா
ஆ ஆ செரி அப்ப நா அனுபுற நா
என்னமோ போதுங்க நம்மள அ ஒரு டெவலப்பே இல்லாம போயி எல்லாரு கேக்குறாங்க ரொம்ப வருசமா சாரீஸ் சேல்ஸ் பண்ணிட் இரு க்கீங்க இன்னு ஒரு ஷாப்பு இல்லிங்ளா ஆ இன்னு ஒரு பெரிய அளவுல நீங்க ஏர்ன் பண்ணலையா அப்டின் கேக் கஷ்டமா இருக்கு என்னடா இது இப்பலா கேக்குறாங்ளே நம்மளுக்கு ஆர்டர் புடிகறது கஷ்டமா தா இருக்கு எப்டிதா இத செஞ்சாங்ளோ இந்த பெரிய பெரிய ஷ இதெல்லா வச்சு ரீசனிங் எல்லா பண்ணாங்கள உங்க எப்படிதா பண்ண அவ்ளோ மெம்பர்ஸ் புடிச்சு வச்சிட்டு ஆ செரிங்க சிஸ்டர் நா ஒரு அஞ்சு நிமிஷத்துல நானே கூப்பர்ற